ஹலோ
ஹலோ
ஹாய்ங்கோ வணக்கொ
வணக்கம்ப்பா என்ன பண்ணிட்ருக்க?
சும்மாதாம்ப்பா சாப்ட்டாச்சா?
நா இன்னு சாப்புல்ல வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க
ம்
முட்ட தோச
ஆ
பசி எடுக்குது இருந்தாலு ஒரு பிரச்சனல்ல பசிக்கலன் சொல்லி சும்மா வந்து மேல நின்ட்டே
ஆ
வயிறு ஒரு பக்கொ பசிக்கிது என்ன பண்றது தெர்ல
சா ப்ட்ருங்கோ அப்டி இருக்காதிங்கோ டைமுக்கு சாப்புறது நம்ம ஹெல்த்து இல்யா ஃபஸ்ட்டு இம்பாட்டன்ட் அ நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரணும் னு நாலா கரெக்ட்டு டைமுக்கு சாப்ட்டுருவோம்மா அது டைம் கரெக் ட்டா கொஞ்சோ உக்கி பாப்பனா மார்னிங் இருந்தாலு சரி பிரேக் ஃபர்ஸ்டு அந்த நைனுக்கெல்லா முடிச்சிருவே ஆஃப்டர்னூன் எப் டி பாத்தாலுமே அந்த ஒன் ஒன் ஓ க்ளாக் ஒன் தேர்டி டூக்குள்ள தா முடிக்கக்கு ட்ரை பண்ணுவ அது மேலல்லா தாண்டவே தாண்டாது நைட்டு அவ்ளோதா அ நைன் எங்க ஹஸ்பண்ட் கொஞ்ச எங்க வீட்டுக்காரரு லேட்டா சாப்டுவாரு ஆ நாங்கல்லா வந்து பசங்க நாங்கல்லா பசி வெயிட் பண்ண மாட்டோ வெயிட் அதனால அவரு வந்து எதிர்பாக்காம நாங்க சாப்டுவோ சீக்கிரமா அவரு வேணுன்றப்ப அப்புறமா சூடா போட்டு குடுப் அந்த மாதிரி என்னா செய்றோமோ அத நாங்க சீக்கிரமா சாப்ட்ருவோ
எல்லாருமே சாப்ட்டு முடிச்சாச்சா
ஆமாப்பா எல்லாருமே சாப்ட்டுட்டோம்ப்பா
என்ன செஞ்ச நீ
நாங்க வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோ
ம்
தோச சாம்பாரு முள்ளங்கி சாம்பாரு ஆ அப்புறோ வந்து இது அவரக்கா பொரியலு இதெல் ல்லா வச்சு சாப்ட்டுட்டோம்ப்பா
ஓ மதியான பொறியல் அதெல்லா வச்சு
ஆமா சாம்பாரு ய ஆமா பொரியலு எல்லா அப்டியே வச்சு அது கூடவே அப்டியே தோச ஊத்திட்டு அது கூட ஃபிஷ் ஃப்ரை வச்சுட்டு சாப்ட்டோ ம் செரி எங்க ம் எங்க பொண்ணு ஃபிஷ் ஃப்ரை கேட்டுட்டே இருந்தா
ம்
சரி அதனால ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணலான்ட்டு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுட்டன்ப்பா
செரி செரிப்பா வேற ஏது நான்வெஜ் எடுக்கலையா
இன்ன வே நேத்துதான்ப்பா பிரியாணி செஞ்சே ம் பிரியாணி அதுக்கப்புறமா அது என்னது மட்டன் கொழம்பு நைட்டு
ம்
பிரியாணி கொஞ்ச ரெடி பண்ணிட்டு மட்டன் கொழம்பு கொஞ்ச செஞ்சே ஏன்னா அம்மா அப்பா வந்திருக்காங்களா ஊர்லயிருந்து சரி அவுங்களுக்காக சரி அத்த எல்லா வந்திருந்தாங்க கெஸ்ட்டு அவுங்களுக்காக ரெடி பண்ணலா அப்டின்ட்டு நா சரி நைட்டு ஆல்ரெடி எயிட் ஓ கிளாக் ஆயிட்டு இருந்துச்சு அதுக்கு மேல வந்து ஃபாஸ்ட்டா ரெடி பண்ணி நைனுக்குள்ள முடிச்சுட்டோங்க
படுப்பாப்ல
ம் ஃபாஸ்டா எல்லா கட கடனு வந்து ஆ எல்லா பட் பண்ணிட்டு ரெடி பண்ணி செரி வெளியில கொஞ்ச ஒர்க் இருக்கு வெளியில போயிட்டு வர்ரதே டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு
ம்
அப்டி இருந்தும் நம்ம விடக் கூடாது இல்லையா கெஸ்ட்டு வந்தவுங்களே அவுங்கள மேனேஜ் பண்ணிணுன்றதுக்காக கொஞ்ச ஃபாஸ்ட்டா செஞ்சிட்லா அப்டின்டு அப்புற எ பைய பர் த்டே வேற இருந்தது நேத்து
ஆமாப்பா நா கூட ஸ்டேட்டஸ்ல பாத்தே ஆனா ஃபோன் பண்ணணும்னு ச்சா அதே இதே பண்ணிக்குல நைட்டு வீட்டுக்கு வந்த பின்னாடி கிட் தட்ட பதனொன்ற மணிக்கி ஏதோ பாத்தோன் நெனைக்கிற
அ அ அ அதா கேக்குவ என்னன்ட்டு அவங்குள ஏன்னா செரியா நா கண்டுக்குவே முடில இப்போ வீட்ல ஃபங்க்ஷன் அது இதுன்னு போயிட்டு இருக்கறதுனால ஆ செரி செரியா விஷ் கூட பண்லன்ட்டு அவங்களு ஃபீல் ஆவ கூடாது இல்லையா அதனால நா என்னாப் பண்ட்ட செர் நைட்டு கே கேக் வாங்கின் வந்ட்டு கேக் கட் பண்ணிட்டு செலப்ரேட்
அ பாத்துருக்குறீங்க
இல்ல அப்புடியெல்லா இல்லப்பா செரி அவுங்க ஸ் கூல்லவே இல்ல இல்ல நேத்து அவுங்களுக்கு செட் ஆவல ஒடம்பு
அ
ஃபுட் பாய்சன் மாரி ஆயிட்டு காலையிலந்து படுத்துட்டே இருந்தாங்கோ சரியா சாப்புடவு இல்ல அதனால செரி வா வாங்கலாமா வேணாமான்னு ஒரு ரெண்டு ஐடியால இருந்தோ செரி நைட்டு வரம்போது எல்லா திங்ஸ் எல்லா வாயின் ட்டு வரம்போது சடனா ஞாபகோ வந்துச்சி செரி ஒரு கேக் கட் பண்ணிவுட்டுல்லா இன்னோ கொஞ்சோ ஹாப்பி ஆகோ அப்டின்ட்டுன்னு அ நம்ளுடைய பிஸினால அவனுடைய பர்த்துரே வந் ந்து மொக்கையா போயிடக்கூடாது இல்லையா அதனால வந் து சரி அவனு கொஞ்சோ ஹாப்பி பட்த்தலாம் அப்டி சந்தோஷப்பட்த்தலா அப்டின்ட்டுன்னு கேக் வாங்கினு வந்து கட் பண்ணிட்டு பிரியாணி அவ கேட்டா காலையிலயே அம்மா கிட்டயே ம்மா எனக்கு பிரியாணி செஞ்சுக்குட் குடுமா அப்டின்ட்டுன்னு செரி அம்மா பிரியாணி ஸ் செஞ்சிருமா அவ எங்கிட்ட ஆசயா கேட்டா வேற பர்த்துடேன்ட்டுன்னு நீ செய்ய மாட்ட செய்ய மாட்ட ன்னு நெனச்சுதா எங்கிட்ட கேக்குறா ஃபங்க்ஷன் பிஸில கொஞ்சோ டைமு ஸ்பெண்ட் பண்ணி பண்ணி குடுத்துருவன்னாங்க சரி அவனுக்காக தான் து அவ்ளோ நேரத்துக்கோ நா ரிஸ்க் எட்த்து டயடு ஃபுல் டயடு நா ஏனாக்கா சீக்ரமா எழுந்ததுனால
ம்
சரி இருந்தாலு பசங்களுக்காக நம்ம ஒன்னு செய்ய முடியாது இல்லையா செ அவ எல்லாரு சாப்புட்னோன்னு ஆசப்படும்போது செரி ஸ் சுட சுட பிரியாணி பண்ணிட்டு அம்மா வந்து நா சிக்கன் சாப்ட மாட்டாங்கோ அவங்களுக் மட்டன் புடிக் க்கு அதனால மட்டன் எட்த்துனு வந்ட்டு மட்டன் கிரேவி மாரி ரெடி பண்ணி மட்டன் கிரேவி குடுத்துட்டு ப்டே இவுங்குளுக்கல்லா சிக்கன் பிரியாணி பண்ணிட்டன் பா
சேரி ப் இவுங்க இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் தெரியாது பையனுக்கு பர்டேன்ட்டுன்னு
தெரியும்பா
காலிலேவா
காலிலே இல்ல மத்தியோங் கூட சொன்ன நானு
ஓ
ஆமா தெரியு மத்தியம்மு தெரியு ப்புறமாவு தெரியு கேக் கட் பண்ணதோ தெரியு ஏன்னா அவங்க பொண்ண வந்து விட்ருந்தாங்க இங்க கூப்ட்டுக்குறதுக்காக வந்தாங்கோ ஆமா அப்போ கூட வந்தாங்கோ கேக் கட் பண்ணது உள்ள வாங்கன்னா வர்ல வெளிய இருந்து அப்புடே போயிட் ட்டாங்கோ அவுங்க அண்ணாவு அவுங்களோ அ திரும்பி வ இவளு செரி நாங்க வந்து நான் வெஜ் எடுத்துன் வந்ட்டு செய்ய ஆரம்பிச்ட்டு அனுப்புறத்துக்கு எனக்கு மனசு வர்ல சாப்ட்டுட் போட்டோங்கோன்னா கேக்கல்லா வாங்கினு வந்ட்டு இருக்கோ அதனால ஒன்னா சாப்ட்டுட்டு கேக் கட்டிங் முடிச்சிட்டு போட்டோ செலப்ரேஷன் ஆன அப்றோ ஏன் அனுப்புனோன்ட்டுன்னு செரி இப்ப இரு அபி இவ்ளோல்லா ஆயிட்ச்சு பொறுமையா போங்கோ அப்டின்னு
ம்
அதனால அதுக்கப்றோ வந்து பொறுமையா தா ஹாஃப் அன்னவர் கழிச்சி சாப்ட்டுட்டு தா போனாங்க எல்லாரு அவ மட்டு அவுங்க கிளம்பிட்டாங்கோ அப்றோ பாப்பா மட்டு அவுங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போய்ட்டாங்கோ
ஒ
ம்
சேரி திருப்பி ஃபோன் பண்ணாங்ளா ஃப்ரெண்டுங்க
இல்லப்பா இப்பதா பேஸ்னே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதா இந்த அங் ல்லா இன்பார்ம் பண்ணமாச்சு அவ்ங்க வீட்ல நாளைக்கு வாங்கன்னு சொன்ன சி டாங்கோ அதோட செரிப்பா
இல்ல எதுக்கு கேட்டீங்க
ஆ நீங்க பேசுனீங்களா
இல்லப்பா நானு பேசவே இல்ல
ம்
நா ரொம்பல்லா பேசல அதாவது கொஞ்சோ வேலயாவே இருந்துட்டே வீட்ல இங்கேயே
ம்
ஏ நாளைக்கி நாளான்னைக்குப் பா பாத்துக்கலா பேசிக்கலாம்னு சொல்லிட்டே
ம் ம் நானு இன்னைக்கு பர்ச்சேஸ் போய்ருந்தேன்ப்பா பாப்பாக்கு போய்ட்டு அதா ஃப்ரெண்டு் ஒருத்தர் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க சொல்லிருந்தாங்க
ம்
அதனால போய்ட்டு பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு
ம்
அ சுடி டாப்ஸ் மாரிதா எடுத்தா எடுத்தாங்க
அ
ஆமா அந்த மாரி எடுத்துட்டு ஆ அ அதுக்கு மேல ஷாலு அதெல்லா எடுத்துட்டு அப்டியே வந்தோம்பா
சேரி சேரி அப்போ இங்கே வாங்க வேண்டாவா இங்கே கடைல
கடைலயா அத நா கேட்டு சொல்றே எப்பா எங்களுக்கு வேணுமாண்டு இப்போதைக்கு போட்டோனா நெறைய வரு இல்ல அப்புறம் கூட பாத்துக்கலா இல்லையான் யோசிக்
ஆமா ஏன்னா இந்த சைஸும் பெரிய சைஸு தா நா இங்க பாத்தது இல்லனா நா அதே எடுத்துருப்பே அதுவு வச்சாலு வ ச்சி தா அது போட்ற மாரிருக்கு இன்னொரு விஷயோ இந்த ஹைட் இது வந்துட்டு பாப்பாவுக்கு பத்தாது ஏனா எங்க பாப்பா விட உங்க பாப்பா கொஞ்சோ ஹைட் இருந்தாங்க
ம் ஓ இது கொஞ்சோ குள்ளமா இருக்கு ஆ நானு சொன்னே இன்னொன்னு அது கொஞ்சோ உடம்பு இருந்தாதா நல்லாருக்கும்பா இது வேற கொஞ்சோ இதுவாருக்கா சிலிம்மா ரொம்போ
இல்ல அது வந்துட்டு அந்த கோட்டு வந்து மறச்சுக்குது எல்லாமே
ஆ ஆ
புரியுதுங்களா நா அதனால தா அது சூஸ் பண்ணே ஃபஸ்ட்டு சரி அவ்ளோ ஆச ட்டா இதே மாதிரி இருக்கட்டு எடுக்கலாமானு யோசிச்சே பட் ஃபேண்ட் டு வந்துட்டு ஹைட் வராது இது வந்து கரெக்ட் ஹைட் இருந்தா மட்டுந்தா கரெக்டாருக்கு
ஆமா பின்னால தூக்குன மாரி ஆயிடு
இல்லன்னா மேல தூக்கும்ன்னு சொல்லிட்டு அவுங்க அத பாத்துட்டு தா நானு இல்ல அவுங்களே சொல்லிட் டாங்க இது ஹைட் இல்ல இருந்தாங்கன்னா கொஞ்சோ செட் ஆகாது அப்டின்னு சொல்லிட்டாங்க
ம் ம்
அதுக்காக தா நா அத விட்டுட்டு வன்ட்டே
ம்
கொஞ்ச சைஸ் ஏதாவது பெருசா இர்ந்திர்தாலுமே உடம்புக்கு கொஞ்ச செட்டாகாது இல்லையா அ அதனால
உடுங்க சரி ஒண்ணு பண்ண முடியாது அவ்ளதா உன்னு அப்புறமா கூட இன்னு போடுவாங்க பா ஆடி தள்ளுபடி எல்லா வன்ட்டா ஃபுல்லா சேல்ஸு அது இதுன்ட்டுலா இருக் ஆ இப்போதைக்கி சும்மா ட்ரெஸ்ஸு இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப வேஸ்டு தேனப்பா மணி ஏனா எவ்ளோ பேர் மணி இல்லாம கஷ்டப்பட்றாங்கோ நெறைய நெறைய எடுத்து மட்டு இன்னாப் பண்றது அதனால வந்து நா சொன்ன பாப்பாக்கு இல்லாதது கூட வாங்கிக்க இன்னு பேங்கள்ஸ் இல்லயா அதுக்கு செட்டா இப்ப சாரீக்கு வேணுமா அது இதுல வாங்கிக்க ஒண்ணு அப்டியே இதுவாகு அப்டின்ட்டுனே அதா பிரெண்டிஸ் சொன்னதுல அது ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டதாக்கா ஆச்சு அவுங்க மீதி மேக்கப் ஐட்டம்ஸ் என்னா வேணுமோ அதுல மீதி வாய்ங்ககோ டுதௌசண்ட் அப்டினாங்க அது இன்னு கொஞ்ச பெண்டிங் இருக்க அதுல வந்து நா என்னா செ சொல்றனா அவளுக்கு என்னன்ன இன்னு வேணுமோ இல்லாது வளையலு வேற இன்னென்ன வேணுமோ அதுல வாங்கி வச்சிலா அப்டின்ட்டு நா பண்றே பிளானு இப்போ அவ போட்ற சாரிக்ஸ பேங்கல்ஸ் இல்ல
ஓ
அதுக்கு அது மேட்ச் பண்ணி வாங்கில்லாமான் பாத்துன்னுர்க்கே
அ சாரீக்கு பேங்கல் கரெக்டா இல்லேன்றிங்ளா
இப்போ அவுங்க போட்ற சேரீக் வந்து பேங்கல்ஸ் இல்லிங்கோ
ஆ
ஆ அது ஒன்னா இப்டி இப்டி வாங்கறது இதுவா வாங்கிட்டாக்க
ஆமாங்க
ஆ அது ஒன்னா சரியா போய்டு இல்லயா அப்டின்ட்டு பாத்துட் இருக்க
செரி செரி
ம் இன்னு வாங்ல சாரீக்கி பேங்கல் வாங்கல இன்னு மேட்சிங்கா இந்த ஜுவெல்லு சாரீ இக்ல ஜுவல் கூட எடுத்துக்கோ அப்டின் தா சொல்லிட் இருக்க நானு ஏதாச்சு ஒன்னு பிளான் பண்ணிட்டு இது பண்ணுங்கோ நாளைக் முடிவு பண்ட்டு
ம் ம் காலைல செட் பண்ணிடுங்க டைம்மல்லா நெறையா கெடையாது காலைலியே நீங்க பார்லர்க்கு போய்ட்டு பாத்துட்டு அதுக்கப்பற அந்த மீதீ செட் டுலா மொதல்ல ரெடி பண்ணி வெச்சிருங்க ஏனா அட்த்த நாள் சண்டே சண்டேன்றத் த விட நாளக்கி ஒரே நாள் தா டைம்மிருக்கு
ஆமா அதுதாங்க பிரச்சினையே
ஆ அதனால நாளக்கி ஒரு நாள்ல உங்களால முடிஞ்ச வெரிக்கு நீங்க எல்லா வேலயு முடிக்கிற மாரி பண்ணிக்கோங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதுதா நாளக்கி ஆமாம்கோ செலக்ட் பண்ணி வச்சிர்க்கோ டூ மால ரெண்டு மால ஆ நாளைக் கி வந்து இந்த ஏனா இந்த ஸ்டட்டு டெக்கரேஷன்க்கு கொஞ்ச பூவெல்லா வேணுமா ப்ளவர்ஸ்ஸு
ஆ
அந்த ஃபிளவரு இந்த மாலையு ஒன்னா புக் பண்ணில்லான்ட்டு பாத்துட் இர்க்கோ
அப்டிங்ளா அது அதாவுது மேல வந்துட்டு டெக்ரேட் பண்ணி தராங்ளா பூ மேல தட்டு மேல
ஆமா தட்டு மேல இத்தி இந்த பூவெல்லா வருது இல்ல உங்களுக்கு தெரிமா அது நேம் என்னாட்டுன்னு அ ஜடக்கலா ஆமா ஜடக்கெல்லா வெப்பாங்கள
ஆமாங்க
ஆ அந்த மாரி பூ
யார் பண்ணி தராங்க
ம்
என்னங்க யார்பண்ணி தராங்க அது
பண்ணி தரது இல்லிங்கோ அது ஆர்டரு குடுத்தா தானுங்கோ அது வந்தா இப்ப அத அப்டே நம்ம பிளேட்ல டெக்ரேட் எ ப்ரெண்ட் ஒருத்தி பண்றாங்கோ டெக்ரேட் டே பிளேட் டெக்ரேஷன்னு சூப்பரா பண்றாங்கோ ஃப்ரெண்ட்டு பண்றாங்கோ அதுக்குதா அவுங்கோ சில பூவெல்லா எங்கிட்ட சொல்லிரு இருக்காங்கோ இதெல்லா நீ அரேஞ் பண்ணி குடுத்தா நா பண்ணி தரே அவுங்க அதே பிசினஸ்ஸா தா செய்றாங்கோ மேரேஜூ அது இதுட்டு எல்லா ஃபங்க்ஷன்க்கு
ஓ
ஆமா அதனால அது வந்து அவுங்ககிட்ட சொல்லியிருக்கே ஏனா அவுங்க நம் நம்ம பண்றத விட அவுங்களுக்கு கொஞ்சோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லியா நா தா நல்லா பண்ணுவாங்கன்ட்டுன்னு
ஆமாங்கா
அதனால அவுங்க சில பூவ மட்டு எனக்கு கொஞ்சோ இது பண்ணி உங்களால முடிஞ்சா அத அரேஞ்ச் பண்ணி குடுங்கோ நா வந்து பண்ணிற அப்டின்னாங்கோ
எவ்ளோங்க ஒரு பிளேட்டுக்கு எவ்ளோ கேக்குறாங்க
அவுங்கோ ஃப்ரெண்டு தாங்கோ அது பிளேட் கணக்கெல்லா தெரியாது அவுங்கள நெட்டெடு எல்லாமே போட்டு தராங்ளா நா வந்து டோட்டலா வந்து து மெஹந்தி இது எல்லாமே சேத்தி ஒரு த்ரீ தௌசண்ட் தரன்ட்டு சொல்ட்டாங்கோ அதாச்சு அவுங்க இவ்ளோ குடுனு எல்லா கேக்க கெடையாது வெளியில வந்து அவுங்க ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் வரியு பிளேட் டெக்ரேஷன் மட்டு வாங்குறாங்ளா
அது எத்தன பிளேட் கணக்குக்கு சொல்றீங்க
நம்ம எவ்ளோ இப்ப என்ந்து ஃப்ரெண்டுன்றதுனாலே நீ முப்பது கூட குடு நாப்பது கூட குடு நா பண்ணி தரே அப்டின்றாங்க
ஓகேங்க பரவால்லிங்க இவுங்க வந்துட்டு இங்க எங்க சொந்தக்கார் ஒருத்தர் பண்ணாங்கங்க அவுங்க ஒரு பிளேட்டுக்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ் எதோ சொன்னாங்க
அப்போ எவ்ளோ ஆச்சிக்கு ஒரு பிளேட்டு எவ்ளோ
அம்பது பிளேட்டுங்க அவுங்க குடுத்தது அம்பத்தொரு பிளேட்டுங்க
ஒன் தேர்ட்டியா
ஒரு பிளேட்டுக்கு ஒன் தேர்ட்டிங்க
ம்
அதுவே கிட்டத்திட்ட ஆறாயிர ரூபா ஏதோ செலவு பண்ணிருக்கறாருங்க
அதே தாங்க இவுங்களு அதேதா வெளில பண்ற சார்ஜு
ஆ அதனால உங்ளுது